அட்வைஸ் தோழி வந்துருச்சு
ஓகே ஓகே ஆமா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணனா ஒரு கால் பண்ணிட்டு கொஞ்சோ நேர கழிச்சு கால் பண்ணா தா வருது இல்லைன்னா வர மாட்டேக்கிது ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வருது இதே ப்ராப்ளத்தினாலயே ரொம்ப பிரேக் ஆயிடுது நமக்கு டைம் எடுக்குது
ம் கண்டிப்பா கண்டிப்பா டீ காபி குடிப்பீங்களா ஈவினிங் பழக்க இருக்கா
குடிப்பே ஈவு டீ காஃபில்லா முன்னல்லா நா குடிக்க மாட்டே என்னோட என்னோட ஓல்டு பாஸ் இருக்கார் பாத் ங்களா என்னோட பாஸ் வந்து எனக்கு பழகி குடுத்தது ஏனா அந்த நா ஆபீஸ் நா வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண வரும்போது டீ காபி குடிக்க மாட்டே வாங்டு வந்து குடிக்க மாட்டா சார் நா பழக இல்ல ஆ ஹா கொஞ்சோ குடிங்க கொஞ்சோ குடிங்க அப்டினு சொல்லி குடுத்து குடுத்தே இப்ப குடிச்சு பழக்கமாயிருச்சு நல்லாவே பழக்கினது மட்டு இல்ல எப்டி இந்த ஸ்மால் கிளாஸ்லைலா குடிச்சா குடிச்ச மாரியே இருக்காது எப்டி அவர் எப்டி குடிப்பாரு இவ்ளோ பெரிய டம்ளர்ல ஒரு கப் காபி அந்த மாரிதா குடுச்சாங்கா குடிச்ச மாரியே ஒரு சேட்டிஸ்பைஃடே ஆகு
உங்க ஆமா ஆமா என்ன பண்ண போரோ போங்க சாந்திரமு காலையிலே ஒரு காப்பியோ டீயோ குடிச்சுட்டு போக வேண்டியதுதா
காஃபி போட்டிருக்க ஏஹ எனக்கு அந்த பெரிய கிளாஸ்ல ஊத்து அதுல கொஞ்சோ தண்ணிய தூக்கி சூக்கி எடுத்து எக்ஸ்ட்ற ஊத்தீக்கலா சன்ரைஸ் புடிக்காது சன்ரைஸ் காஃபி எனக்குப் வந்த டேஸ்ட் வந்து புடிக்காது பில்டர் காபி குடிச்சிருக்கே அது புடிக்கு
லெவிஸ்டானு இப்ப ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா லெவிஸ்
லெவிஸ்டா அது நல்லால்ல
ஆ அது நெறைய பேரு விரும்பி
எனக்கு அது பிடிக்கல ப்ரூ தா புடிக்கு பில்டர் காபி இது பில்டர் காபி பவுடர் வச்சு வச்சிருந்தே நானு நா வந்து வாங்கி வச் ச்சிருந்தே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து அவுங்க வந்து வாங்கி குடுத்தாங்க எனக்கு அந்த அவுங்க வந்து பாத்தீங்கனா ஃபில்டர் பண்ணி குடுப்பாங்க சம் டைம்ஸு வந்து டிக்காஷன் எனக்கு குடுப்பாங்க அதுல நா காபி போட்டு குடிப்பே சோ நமக்கு வந்து பில்டர் போடுறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்ல பாத்தீங்களா அவுங்க ஐ யரு அதனால அவுங்க அத போடுவாங்க
மெனக்கட்டு செய்யறாங்களே நம்ம பாருங்க அதெல்லா செய்யறதுக்கே சோம்பேறிபறோ
அவுங்க வந்து பாத்தீங்கனா ஐய்யரு அவுங்க வந்து பாத்தீங்கனா பில்டர் காஃபி தா குடிப்பாங்க சோ வந்து அந்த பில்டர் பண்ணிதா குடுப்பாங்க நா சம்டைம்ஸ் எனக்கு வந்து குடுப்பாங்க காஃபி அந்த பில்டர் வந்து குடுத்தா நா பால வச்சு மிக்ஸ் பண்ணி குடிப்பே ஆமா அது ஒரு நல்லா இருக்கு அந்த டேஸ்ட்
ம்ம் ம் குடிச்ச மாரி இருக்கு காஃபிங்கிறதே குடிச்ச மாரி இருக்குகாது
அதே மாரி இது இருக்கு பாத்தீங்களா பில்டர் க இது அந்த பில்டர் காபி பவுடர் இருக்கு பாருங்க அத வந்து நம்ம நார்மலாவே பாயில் பண்ணலா எபடின்னா பில்டர்ல தா வந்து பண்ணணுனு கெடையாது நம்ம பால் போடுறோ பாத்தீங்களா டீக்கு நம்ம டிகேஷன் போடுறோம்ல அதே மாரி டிகேஷன் வந்து ஆ போட்டு அந்த பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணா அதுலே அந்த பில்டர் காப்பிலே அது அந்த பவுடர்லே வெந்துடு அதுவு அப்ப நம்ம நார்மலா வந்து காஃபி வடிகட்டில காஃபி போட்டு குடிக்கலா
ம் ம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச இருக்கு ரொம்ப அது நெறைய பேர் சொல்லிருக்காங்க இன்னு நா அத வந்து ஃபாலோ பண்ணல காஃபி இது அ ஃப்ரண்டோட பிள்ளைங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க
அ
அங்க வந்து சிங்கப்பூர் ர்ல வந்து காஃபி தூள் வந்து சூப்பரா இருக்கு அப்டின்றாங்க
ம்
காஃபி பவுட அது அ இந்த கைம் வந்து அவங்கள வாங்கிட்டு வர சொல்லணு ஆம் அதுல புக அது
மா நார்மலா இருக்குமா
அது சரியா எனக் தெரியல ஏன்னா எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தவங்களு சொன்னாங்க அதோட பவுலே அழகா இருக்கு கு அந்த காஃப் பிய வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீ குடிச்சுப்பாரு அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு அப்டின் சொன்னாங்க
ஆனா சிங்கப்பூர் சைட்ல வந்து காஃபி கெடைக்கிறதுதா இந்த மைலோ அந்த மாரிதான கெடைக்கு
கெடைக்கு இது வந்து ரேர்தா ஆனா வந்து இங்கே வந்து பழகிட்டு போனவங்களுக்கு அது விட முடியாம அப்ப அவ்ங்களுக் க்காக அத வந்து பண்ணீருக்காங்க அத வச்சிருக்காங்க போலருக்கு அங்க உள்ளது பவுடரு அது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குமா குவாலிட்டியா
ம்
அங்க இருந்து ஒருத்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷொ இருந்தவங்க ஒரு லேடி அவங்களுமே சொன்னாங்க எனக்கு இங்கே புடிக்கலப்பா இங்க இருந்து நா இதுக்காவே மெனக்கட்டு வாங்கிட்டு வந்த இந்தியாவுக்கு
ம்
அ இங்க அததா போட்டு குடிப்பே எனக்கு அதா குடிச்ச மார்ருக்கு அப்டின்றாங்க
ம் ம்
அது ஒரு நாளு வந்து நா தா ட்ரை பண்ணி பாக்கணுன்டுருக்கே
ஓகே ட்ரை பண்ணும் போது நா வரும்போது எனக்
ஆமா கண்டிப்பா அததா சொல்ல வந்தே அந்த சிங்கப்பூர் காஃபி தூள்வல வந்து போட்டு ஒங்களுக் குடுத் பாக்கணு ம் இதோட அத டேஸ்ட் எப்டி இருக்குன் நீங்க சொல்லுங்க
கண்டிப்பா சொல்லிட்டா போகுது நா அதிகமா வந்து இப்ப காஃபி குடிக்கறதுல்ல டீ தா குடிக்கிறது எப்பயாவது ரேருதா காஃபி குடிக்கிறது முன்னையல்லா காபி பவுடர் வச்சுதா குடிச்சுட்டுருந்த ஆனா இப்ப அதுல்லா அ காஃபி குடிக்கிறது கூட சம் டைம்ஸ் அது பித்தோன் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் அதிகமா காஃபி குடிச்சானா குடிக் கிறதுனால வருன்னு சொல்லுவாங்க எங்க சாரே சொல்லிருக்காரு எங்க எங்களோட கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து இங்க முருகன் சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு அவர கொண்டு போய் எங்க சார் வந்து டெயலி கே கே நகர்ல கொண்டு போய ட்ராப் பண்ட்டு பிக்கப் பண்ட்டு வருவாரு அவருக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஏனா அவர் அதிகமா காஃபி குடிக்கிறதுனால டாக்டர் காஃபி அதிகமா குடிச்சா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிருக்காங்க
லாமா இல்ல அந்த ஒன் டைம் டூ டைம் இந் மாரி குடி
அது தெரியல எத்தன தடவ குடிக்கார்ன்டுலா ஆனா காஃபி குடிக்கிறதுனாலதா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாங்க சோ நானு காஃபி குடிச்சுட்டுதா இருந்த இப்ப வந்து குடிக்கறதில்ல கொஞ்சொ டீ பவுடர் வாங்கி வச்சு போ நா வீட்ல லூஸ்ல வாங்கி வச்சுக்குவ லூஸ்ல வாங்கி வச்சுட்ன்னா டெய்லி வந்து டீதா போட்டுருவ எப்டினா கொஞ்ச திக் க்காஷன ஃபர்ஸ்ட் டிக்காஷன போட்டுருவ அ டீ தூள் போட்டு அதுல எனக்கு எனக் கு வந்து நார்மலா இந்த டீ குடிக்கிறதோட இந்த இஞ்சி ஏலக்கா போட்டு குடிச்சாதா எனக் புடிக் கு அதனால இஞ்சி கொஞ்சொ எப்பயுமே வாங்கி வச்சுக்குவ நானு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவ வச்சுட்டு காலைல போடும்போது அந்த டீ தூள் போட்டு சக்கர போட்டு கொஞ்ச இஞ்சி போட்டு கொஞ்ச நல்லா நல தண்ணிய நல்லா கொதிக்க வுட்டுருவ பாயில் ஆக வுட்டுருவ ப்பறோ சிம்மலயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷொ ஆச்சுன்னா
நா முன்ன ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுனே அப்ப மணத் தக்காளி கிரய பத்தி சொன்னாங்க அந்த டிப்ஸ் வந்து உண்மையிலுமே சூப்பரா எனக்கு செட்டாயிடுச்சு கீரைய வாங்கி பச்சையா அரைச்சு குடிக்க சொன்னாங்க குடிச்ச பாருங்க மொத நாள் ஒரு டம்ளர் மறுநாள் ஒரு டம்ளரு அந்த அருகம்புல் ஃப்ளேவர் அந்தது தா வந்துச்சு வேற ஒண்ணு தெரில ம் வயிறு புண்ணே இல்ல
குடிக்கிறோம்ல்ல அது பச்ச எல
தண்ணி குடிச்சா கூட எனக்கு ஒரு மாரி குப்பு எதனாலு குப்பு குப்புன்னு வேத்துக்கிட்டே இருக்கு தண்ணி குடிச்சாலு வே வலிக்கு
ம்
அத குடிச்சதுக்கப்பற எனக்கு எந்த ஒரு இதுமே தெரில
உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா வாரத்துல ஒரு தடவ இந்த மாரி எடுத்துக்கிட்டு வாங்க இப்ப புண்ணு ஆகறதுக்கான வாய்ப்பே இருக்காது
கண்டிப்பா இந்த வாரமு நா போய் அந்த கீரகாரவங்கள தா பாத்தே காண அந்த பொன்னாங்கனி இந்த மணத்தக்காளி
பொன்னாங்கண்ணி கீர சாப்பறது வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க
ஆமா
கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க
தே தேடி பாத்தே கெடைக்கல சேரின்டு வந்துட்டே
ஆ நீங்க உங்களுக்கு அது வ எஃபெக்ட்டு குடுக்குது அதோட பலன் உங்களுக்கு கெடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க வாரோ வாரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சயா அரச்சு வாரத்துல ஒரு நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணு ஆகுறது வந்து அது ஆகாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வரு
கரெக்ட்டுதா மாத்தர எடுத்துக்கறனால புண்ணாவுது இந்த வாரத்துலயு கண்டிப்பா அந்த கீரயை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டே தேடிப் பாத்தே காணோ
அந்த கீர வாங்கறவங்கள்ட ஒன்னு சொல்லி வச்சிருக்கங்க நா வார வார கம்பல்சரி வந்துற ஒரு கீர மட்டு எடுத் துவைங்க அப்படின் சொல்லி சொல்லி வச்சிருங்க இந்த வார நீங்க போகும்போது அவங்ககிட்ட சொல்லிருங்க நா வராம மிஸ் ஆகவே மாட்டே ஆனா அங்க நா கொஞ்ச வர்றதுக்கு லேட்டாகு அதனால வந்து நீங்க அந்த கீரய கொஞ்ச பத்தரமா எடுத்து வையிங்க நா வந்து வாங்கிக்கிறே அட்லீஸ்ட் எனக்கு ஒருக்கு மருந்துக்கு தேவப்படுதுன்னு சொல்லுங்க மருந்துக்கு தேவப்படுதுன் சொல்லுங்க அப்பதா அவங்க செய்வாங்க இல்லன்னா செய்ய மாட்டாங்க
ம் கண்டிப்பா சொல்லி வைக்கணு
வார வரோ எம்டி ஸ்டொமக்ல காலேல எழுந்திருச்சு அடிச்சு குடிச்சிருங்க
அப்படிதா நேத்து பாத்தீங்கன்னா என்ன எனக்கு செஞ்சிச்சுன்னு தெர்ல புளி கொழம்புதா வச்சு சாப்ட்டே
ம்
அப்பறோ வந்து வேற என்ன பண்ணே வேறலா ஒன்னு சாப்பல ஒரு மாம்பழ தொட்டுட்டு சாப்ட்டே வேறலா ஒன்னு செய்யல நைட்டு வந்து இந்த சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க பாசோட ஒய்ஃப்ன்டு
ம்
அவங்க என்னா பண்ணாங்க பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க
ம் ம்
அது பாத்தீங்கன்னா ஒரே ஆயிலாதா இருந்துச்சு அத பேப்பர்ல வச்சு நல்லா அமுக்கிட்டு அத சாப் இன்னொரு சிஸ்டர் நமச்சு கொஞ்சமா சின்னதா ரொம்ப லவ்லோண்டு சோளக்கருது சின்னதா கொண்டாந்துச்சு அது ரெண்ட தா சாப்டே அதுக்கப்பறோ ஒன்னு செய்யல நைட்டு பாத்தீங்கனா வாமிட்டிங்கா வந்துது ஒரு பக்கோ
டைஜீசன் ஆகல
ம்
அது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்னா ஆ ஏஜ் ஆக ஆக அவுங்களுக்கு டைஜீசன் ப்ராப்ளம் வரு அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சாப் ட பொருள கூட இப்ப சாப்டாலுமே அது நம்ம ஒடம்பு வந்து ஏத்துக்காது இப்போ எனக்கு வந்து பாத்தீங்னா முன்ன எல்லா எதா இருந்தாலு சாப்புடுவே ஆ நான்வெஜ் எதா இருந்தாலு சாப்டுவே சிக் கன் மட்டன் சோறு எதுவா இருந்தாலு சாப்புடுவே ஆனா இப்ப வந்து பா த்தீங்னா எனக்கு ஒரு நேரோ நா சாப்ட்டனா நைட்டுக்கு என்னால அத சாப்ட முடியறதில்ல
ம்
அதே மாரி நா மதியானோ சாப்ட்டனா எனக்கு ஒரு மாரி ஒ அது எப்டி ஒரு டைஜி ஒரு மாதிரி நெஞ்சி ச ஒரு மாதிரி இருக்கு அது சொல்ல தெர்ல அந்த பீல் எனக்கு அது சொல்ல தெர்ல எனக்கு ஃபீலு ஆனா அந்த டைம் அதுக்காகவே நா வந்து செவனப்போ அதவது ஸ்ப்ரட் அ ஸ்ப்ரைட்டோ வாங்கி வச்சிருவ வாங்கி வச்சிட்டு அந்த டைம் நான்வெஜ் எப்பல்லா எடுக்கறனோ அந்த டைம்ல கொஞ்சோண்டு நா குடிச்ட்டனா அது நார்மல் ஆயிடு
எங்க நேத்து பையன் வந்து சோடா மாரி ஒன்னு வாய்ன்டு வந்து குடுத்தா லெமன் சோடான் சொல் டு ஆ அத குடிச்சி பாத்தே
அதெல்லா எனக்கு எனக்கு அதெல்லா செட்டே ஆகாது அது ஒரு சில பேருக்கு அப் டித்தா இருக்கு அப்ப உங்களுக்கு இது அத குடிச்சி உங்களுக்கு சரியே ஆகல அப்டின்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன் அர்த்தோ இப்ப நா அங்க ஆபீஸ்ல நாங்க இருக்கு போதே. எனக்கு அந்த மாரி ப்ராப்ளம் இருந்துச்சினா சார்ட்ட நா சொன்ன சார் சோடா வாங்கி டுருவ மா இந்த சோடாவ குடிங்க இதுல வந்து குடிச்சா நல்லா இருக்கு இதுல கொஞ்சோ சால்ட் போட்டு ஒரு லெமன் போட்டு இத குடிங்க சீக்கிரமா டைஸ்னாவு தண்ணி தாக எடுக்காது இத குடிங்க மா ம் பாரு செரி நா குடிச்சாலு எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்
ஆனா நீ சொல்ற மாரி இந்த செவனப்பு கூட கே்கு இது கேக்க மாட்டிங்கிது
ஆமா அது எனக்கு செரியாகாது அதுக்கப்றோ என்னனாலு பரவால நம்ம மெல்ல மெல்ல கீழ போவோ அப்டின் சொல்லிட்டு போய் ஒரு ச ஒரு சவா செவனப்போ இல்லாட்டி ஸ்பரைட்டோ ஒரு பாட்லு கிளாஸ்ல இருக்கு பாத்தீங்ளா வாங்கிட்டு வந்து குடிச்சிருவே அத குடிச்சதுக்கு அப்றோ தா நார்மல் ஆகு எனக் அது வரைக்கு நார்மல் ஆகாது சோ அந்த மாரி சில பேருக்கு ஆனா எங்க சாருக்கல்லா வந்து பாத்தீங்னா அந்த சோடா குடிச்சாலே அவருக்கு நல்லா ஆகு
அது பழய ஆளுங்களுக்கு அது கேக்குது பழையாளுங்கள் கேக்கு ம் இத வுட இந்த கோலி சோடன்றதெல்லா குடி க்கிறாங்களே நம்பல்லா அது குடிக்க மாட்டோ அது போலீஸ் உடன் ஆ அதா அதுல என்னமோ கருமோ நல்லாவே இருக்காது உப்புத் தண்ணி மாரிதா இருக்கு நம்ம பைப்புல உப்பு தண்ணி கடல் தண்ணி இருக்குல்ல அந்த உப்பு தண்ணிமார் இருக்கு அத எப்டி குடிக்க முடியு ஆ அதையு ஒருத்தங்க குடிப்பாங்க புடிக்காது நம்புளுக்கெல்லா பாத்தீங்னா விடியா விடியா நைட்டு் லூஸ் மோசன் வேற போயிட்டு காலையில்லா ரொம்ப ஒரு மாரி இருந்ச்சி எப்பவு வாக்கிங் போவே இன்னைக்கு போல இனிமா குடுத்த மாரி போணுச்சி அப்டே ஆ அப்றோ என்னா பண்ணே காலையில ஒன்னு செய்யல இந்த வெறு வெந் தய ஊற வச்சி வச்சிருந்தே
ம்
அதையு எடுத்துட்டு அந்த தண்ணிய எடுத்துக்கிட்டு மோர் அடிச்சி ஒரு டம்ளர் வெந்தயத்தோட க அடிச்சி குடிச்ச
ம்
அப்பறமே நின்றுச்சு வர்ல
வெந்தயத்தோட அடிச்சு குடிச்சா அது ரொம்ப கசப்பாருக்கு
இல்ல அந்த முழுசு முழுசாவே அப்டியே
ஆ மோர அடிச்சு வெந்தயத்த வந் அந்த இதோட நம்ம அந்த வெந்தய ஊற வை இருக்கி பாத்தீங்களா அந்த மோர்ல ஊற வச்சம்னா இன்னு நல்லது அது தண்ணில ஊற வைக்கிற பாருங்க தண்ணில ஊற வைக் க்கிறம்ல தண்ணில ஊற வைக் அந்த வந்து அந்த இதுல வந்து மோர்ல ஊற வச் ச்சமா அது இன்னு ஹெல்தி ஒடம்புக்கு ரொம்ப கூலிங் அது நா இப்ப எனக்கே ஹீ ஹீட் டில் தா சரியாகணுங்கறதுக்காக ஆ இது சப்ஜா வெத இருக்கு பத்தீங்ளா சப்ஜா வெத வாங்கி வச்சுட்டு அத டெயிலி குடிச்சுட்டு தா இருக்கே ஆனா இருந்தாலு பாடிக்கு ஹீட்டு கொறைய மாட்டேங்குது அதுக்கப்றோ இப்ப ஏ ச்சி நேத்தி இந்த இது என்ன இதெல்லா வாங்குனே பாத்தி திங்களா அந்த டைம் வந்து சியா சீட்ஸ் இருக்கு பாருங்க சியா வெத இருக்குல அத வாங்கி வச்சிருக்குறே அதையு வாங்கி வச்சிருக்குறே இத ஆ இப்ப வந்து இத சப்ஜா வெத இருக்குதுல்ல அத குடிச்சம்னா ஒடம்புல இருக்குற அந்த ஹீட்டெல்லா கண்ட்ரோல் பண்ணி வரு
ம்
சப் சியா வெத இருக்கு பாத்தீங்ளா அத குடிச்சம்னா வெயிட்டு கொறையு
ஆ அதே